நல்லா இருக்கேன் நீங்க எப்டி
ஆ நல்லா இருக்கேன் சிஸ்டர் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேன் நீங் சாப்டீங்களா ப்ரோ
ம் சாப்ட்டேன் சிஸ்டர்
டேறா வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க சிஸ்டர் அங்க எல்லோரும் வீட்ல எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க பா எல்லாரு நல்லாருக்காங்க
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் ஆ ஆ இப்ப வெளியில எங்கயோ போறீங்களா என்ன வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு
ம் ஆமா போனோம் மார்னிங் கோவிலுக்கு போனே இன்னைக்கு ஃப்ரைடேனால நா கோவிலுக்கு போவேன் அது கொஞ்ஜோ எப்பவுமே ஏர்லி மார்னிங் என்ச்சு போயிடுவேன் இந்த டிப் கொஞ்சம் சீக் அ லேட் ஆயிடுச்சு பங்கள எழுப்பி கூட்டிட்டு போதுக்கு நல்ல வெயிலு போகவே முடியல இந்த வெயில எப்டி சமாளிக்கிறதுனே தெரில ஒடனே அங்க வர வழியில என்னன்னா எளநீ இருந்துச்சு எளநீ குடிச்சுட்டு நொங்கு இதெல்லா சாப்டு வந்தோம் சமாளிக்வே முடில இந்த வெயில
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நானும் இப்ப வெளிலப் போறதுக்கே பயமா இருக்கு ஈவினிங் டைம்ல தா கோயில் போலாம் அப்டின்ற மாரி இருக்கேன் சோ இந்த நேரத் துலா இல்ல கண்டிப்பா இந்த வெயில் காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான உணவுகள் நீங்க எடுத்துக்றீங்க
நான் வந்து எந்த மாதிரி உணவுன்னா கூழு சிறுதானியம் கம்பு வரகை இந்த மாரி என்ன பண்ணுன்னா மொத நாளே நா ஊர போட்டுருவேன் அப்டி மொத நாளே ஊற போட்டு அது அரச்சி பண்னோம்னா அதோட புளிப்புத்தன்மை எல்லா நல்லா இருக்கும் அதுக்கப்புறோ அதோட தையிரு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நாங்க பண்ணுவோம் அப்டி குடிக்கும் போது அதுல அல சத்துகலும் நமக்கு ஒடம்புக்கு நல்லா கெடைக்கும் வெயிலோட தாக்கம் ஒடம்புக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நா கூட அ அதிகமா இந்த காலகட்ட இன் நேரத்துல வந்து பாத்தீங்கனா அந்த ஃப்ரூட்ஸ் அது மாரி பழங்கள் நெறயா எடுத்துக்றதும் சிறுதானிய உணவுங்கள் உணவுகள் எடுத்துக்ற ரொம்ப நல்லது நெனைக்றேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தா சிஸ்டர் நா ப்ப கூட கம்பங்கூழலாம் அப்ப அதிகமா எடுத்துக்றேன் டைம் இல்ல சோ அதுனால குளிரா குளிர்ச்சியா வச்சுக்கோன்னு சொல்றாங்க
கண்டிப்பா நீங்க சொன்னமானிக்கு ப்ரூட்ஸ்னா என்ன சொல்றது தண்ணி காய் சொல்லுவாங் வாட்டர்மேலன் அதுக்கப் அப்புறோ அந்த மஸ்க் மஸ்க் மெலன் வெள்ளரிக்காய் இந்த மாரிலாம் நெறைய நம்ப வந்து எடுத்துக்கிடணும்
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப எனக்கு வந்து பாத்திங்கன்னா இப்ப நா அதிகமா எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தயிர் சம்மந்தமா அதாவது தயிறு மோரு தயிர் சாதம் எடுத்துக்கலா மோர் வந்து சில பொருட்கல்லா சேர்த்து கொத்தமல்லி பொதினா இதல்லா சேத்து ஒரு மாதிரி ஆ மோர் செய்வாங்க சோ அது வந்து இந்த நேரத்துல குடிக்கறத்துக்கு நல்லா இருக்கு அதுக்கப்பறோ வந்து பாத்திங்கன்னா கேழ்வரகு கம்பங்கூழ்கள் கூட அ காலையில ம் பிரேக்பாஸ்ட் க சாப்பல்லா காலை உணவு அதற்கு அடுத்தபடி பாத்திங்ன்னா நீங்க சொன்ன மாரி இந்த நீர்ச்சத்து காய்கறிகள்லா சாப்பர்றீங்களா
ஆ ஆமா நா சாப்படுற அந்த வா அது என்ன சொல்வ சொரக்கா தடியங்கா இந்த மார்லா நா என்ன பண்ணுணா ஜூஸ் மாரி அரச்சி குடிப்ப எப்பிடின்னா அத வந்து ம் கட் பண்ணீட்டு ஒ ரெண்டு மூணு பீஸ் எடுத் திட்டு அதுல மோர் விட்டு தயிர் விட கூடாது தயிர் சூடு மோர் விட்டு கொஞ்சோ மேளகு கொத்தமல்லி கருவப்பிள்ள இஞ்சி சீரகோ இதல்லா வச்சி நல்லா அரச்சி அது குடிச்சினா நம்ம ஒடம்புக் கு ரொம்ப நல்லர்து நம்மளோட ஒடம்புல உள்ள தேவையான என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா இந்த க வாத நீீர்ன்னு சொல்லுவாங்க அதுவு வெளில வந்துரு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவு ப்ளஸ் நீர்ச்சத்து நிறஞ்ச காய்கறினு நா சொல்லுவ
கண்டிப்பா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு தயிர் வந்து ஹீட்டுங்களா
தயிர் ஹீட்டு மோரு அத தண்ணி விட்டு மோரு ஆக்குனாதா குளிர்ச்சி தயிர் வந்து ஹீட்டு சாப்ட கூடாது
இல்ல சிஸ்டர் நா ஃபஸ்ட் டைம் இதா கேக்குறே சோ அதுனால உங்க கிட்ட டவுட்
டு டவுட் கிளியர் பண்ணிட்டே கண்டிப்பா எங்க வீட்ல எங்க அம்மா சொல்லுவாங்க தயிர் சாப்புட குடாது மோரு அத தண்ணி விட்டு மோராக்கி சாப்புடு அதுல பெருங்காயோ போடு அது ரொம்ப நல்லது அப்டின்னு சொல்லுவாங்க
ஓகே ஓகே செ சிஸ்டர் அப்டியே இரு தயிர வந்து அப்டியே ராவா சாப்டாதானே அது வந்து ஹீட்டு் சோ அதுல தண்ணி கலக்கம் போது
தண்ணி கலக்கும் போது அது கூழாயிடுமா ஆ தண்ணி கலந்தா அது கூவ்வு கூழாயிரு அது மோர் ஆயிருல்ல
ம் ம் ஆமா ஆமா இல்ல நம்ம தயிர் சாதத்துல ஒரு சில பேர் வந்து தயிர்ல லைட்டா லைட்டாதா தண்ணி சேப்பாங்க
சேப்பாங்க கண்டிப்பா நா எப்டி தயிர் சாதோ பண்ணுவ தெரியுமா ஆ அரிசி வந்து தண்ணீல என்ன பால் ருக்குல்ல ஒரு அர லிட் இப்போ கொழந்தைங்களுக்கு நாங்க எங்க வீட்ல எல்லாத்துக்கு பண்ணணுனா லிட்ரு பால்ல நறைய தண்ணி விட்டு அதுல அரிசி போட்டு குக்கர்ல குக்கர்ல விசில் வெச்சிருவ நல்ல கொலைஞ்சிடு கொலைஞ்சதுக்கு அப்பறோ என்ன பண்ணுவோனா அ கொழ சின்ன பிள்ளைங்க சாப்படறனால எங்களுக் கு நா பட்டர் போடமாட்ட கொழந்திங்க சாப்படறனால ஒரு பவுல்ல எடுத்து வச்சிட்டு அதுல ஒரு ஸ்பூன் பட்டர் போடுவ பட்டர் போட்டதுக்கு அப்பறோ ஒரு ஸ்பூன் தயிரு மட்டு தா விடுவ அதுக்கப்பறோ பால் நறைய விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோனா மதியோ அவுங்க லன்ச் லன்சுக்கு சாப்புடும்போது அது வந்து லைட்டா புளிப்பு தன்மையோடு இருக்கு நம்ம வெறுமனையா தயிரு மட்டு ஊட்டு வெச்சுனா ரொம்ப புளிப்பா இருக்கு
கண்டிப்பா சிஸ்டர் எங்க வீட்லயு அப்படிதா அந்த பால் வந்து நீங்க அரிசீல தா பண்ணுவாங்க சாப்பாடு வேக வேக வெக்கிற இந்த அரிசில தா பண்ணுவாங்க அனா இந்த தயிரு இந்த பால் இருக்கு பாத்திங்களா அந்த பால வந்து நல்லா காச்சிட்டு எடுத்து வெச்சிருவாங்க எடுத்து வெச்சு அது ஒரு தனியா ஒரத்தள்ளுற மாரின்னு சொல்லுவாங்க அந்த கன்ஸ்டன்சி வந்த பிறகுதா தயிரு இந்த மா பால் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா லைட்டா வெண்ணெ சேத்துப்பாங்க ஒரு இதுக்காக டேஸ்ட்க்காக அப்டி பண்ணுவாங்க நல்லா இருக்கு ஆனா அதுவு
ஆ து நீங்க சொல்றீங்கல்ல பால் வந்து காச் தனியா வைக்கிறாங்கன்னா அது வந்து நீங்க மதியோ சாப்படும் போது எப்டி இருக்குன்னா அந்த பால்ல வந்து நம்ம தண்ணி சேத்து காய்ச்சிருந்தோன்னா மதியொ வந்து தயிர் சாதம் தனியாவு கொஞ்சொ லைட்டா தண்ணி தனியா இருக்
ம் அஹா இல்ல சிஸ்டர் அவுங்க வந்துட்டு இந்த த ஆ பாலையு தயிரு ஒன்னா போட்டு இது பண்ணிடுவாங்க அந்த சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க உப்பு போட்டு சோ அப்ப வந்து தெரிஞ்சிக்காது அது தாளிச்சி கொட்டும் போது
ம் அப்ப கரெக்ட்டு அப்ப வந்து பால்ல அவ்ங்கதா அம்மா வந் து நல்லா என்ன சொல்லுவாங்க சுண்ட காய்ச்சுருப்பாங்கன்னு அர்த்தோ ம் ம் ஓகே ஓகே
அ நீங்க வந்து இந்த நீர்ச்சத்து காய்கறிகள் அப்டின்னா இந்த வெள்ளரிக்கா முலாம்பழம் அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா ஆம் தரப்பூசன்
தர்பூசணி ஆமா அதெல்லா நீ அதே மாரி மாதுள பழொ நீர் சத்து எடுத்துக்கறீங்க வெயில் டைம்ல வந்து மாதுள கண்டிப்பா நம்ம எடுத்துக்கடனு
கண்டிப்பாக கண்டிப்பா அதா அடிக்கடி எடு த்துக்கிறது உண்டு சிஸ்டர் மாத்தளம்பழம்
ஆமா ஆமா கண்டிப்பா
அ அதுக்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக் பேர் என்ன அ வெள்ளரி பழம் வந்து இந்த டைம்லதா கெடைக்கு இல்லைங்களா சீசன் ஃப்ரூட் இல்லைங்களா அது
ஆ ஆமா அது என்ன சொல்றது கறி வெள்ளறினே தனியா இருக்கு அது வந்து நார்மல் வெள்ளரி மாரி இருக்காது அது வந்து என்ன சொல்றது நம்ம இந்த சொரைக்கா அந்த மாரி இருக்கும்ல அந்த மாரி டைப்ல கறி வெள்ளரி கெடைக்கு கறிக்கினே வாங்கறது அது வாங்கி வாங்கி சமைச்சனா ரொம்ப நல்லது அதுல ரொம் ம்ப நீர் வரு ஒரு காயிலே தண்ணி விடாம லிட்டு போட்டு மூடி வச்சனா அவ்ளோ என்ன சொ சொல்ற தண்ணி வரு அதெல்லா ரொம்ப சாப்புலாம் பழொ இதெல்லா அத அதோட ரகோந்தா
ம் ம் கறி வெளள்ளறீங்ளா
ஆ கறி வெள்ளரிக்காய்னு சொல்லுவாங்க
ஓகே ஓகே சிஸ்டர் நான் ட்ரை பண்றே ஏனா நாங்க இந்த சைடுல வந்து பாத்ததுன்னா ரெண்டு வெள்ளரிக்கா பாப்போ ஒன்னு வந்து பெரிய வெள்ளரிக்கா இன்னொன்னு இந்த குட்டி குட்டியா இருக்கும் பாருங்க ஹை பிரிட்டுன்னு சொல்றாங்க இப்போ சோ அந்த வெள்ளரிக்காதா எங்க சைடுல ரெண்டுதா கெடைக்கு
ம் கண்டிப்பா வெள்ளரிக்காய்லே நெறைய டைப் இருக்கு ஒன்னுனா வர வரையா இருக்கு ஒன்னு வந்து ஃபுல் கிரீனா இருக்கு இல்லாட்டா குட்டியா ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்கு ஆனா வந்து நம்ம சாப்புடுறது வந்து இந்த வரவரையா இருக்குறதா நாட்டுக்காயின்னு சொல்லுவோ
ஆ ஆமா சிஸ்டர் அதுதா நம்ம நம்ம நாட்டோட நாய் அ நாட்டு கான் சொல்லுவாங்க நல்லா இருக்கு அது சா அது சாப்புட்டுருக்கே ரெண்டுமே நல்லாதா சிஸ்டர் ஆனால அந்த வெள்ளரி பழத்துல வந்து நாட்டு சக்கர போட்டு இந்த டைம்ல ஒரு இது மாதிரி பல்பு மாரி வச்சு சாப்டுவாங்க அது நல்லார்க்கு சின்ன வயசுல சாப்ட்டது உண்டு நீங்க சாப்ட்றீங்களா அது மாதிரி் வெள்ளரி பழத்தல
வெள்ளரி பழத்துல வந்து நா சாப்ட்டதல்ல ப்ரோ சாப்ட்டதல்ல
ம் ம் அப்றோ சிஸ்டர் நீங்க இந்த வெயில் காலத்தல்ல வெளியில போறதுனா எந்த மாதிரி டைம் சூஸ் பண்றீங்க கால்லியே முடி ஒர்க் முடிச் ட்டு வந்திறீங்களா இல்ல ஈவினிங்
ஆ இப்பந்து நம்ம எந்த டைம்ல சூஸ் பண்றோன்னா இப்போ வந்து காலையில போனாலுமே நம்ம சீக் கிறோ வர முடியதில்ல எப்படியு வெயில் வந்துருது நாங்க ஈவினிங் சூஸ் பண்ணுவோ
ம் ம் ஈவ்னிங் டைம் ஓகே நானு அது தா சிஸ்டர் ஈவினிங் தா எங்க போனாலு ஒர்க்கெல்லா முடிஸ்ட்டு ஈவினிங் ப்ரெஷ்ஷப் ஆயிட்டு தா போயிட்டு வற்றது வெளியே
கண்டிப்பா நாங்களு குழந்தைங் குழந்தைங்க இருக் க நால ஈவினிங் தா சூஸ் பண்ணுவோ போயிட்டு நைட்டு வெளியில சாப்ட்டு அந்த மாரி தா வற்ற மாரி இருக்கு டே டைம் வெயிலக்கன்ட்டாலே பிள்ளைங்க எங்க போது ஃபுல்லா ஏசி போட்டுட்டு தா ரூமுக்குள்ள
அ கண்டிப்பா கண்டிப்பா வெயில போவே பயமா இருக்கது இந்த டைம்ல
கண்டிப்பா நம்ம சேஃப் ஏன்னா வெயில்ல போறதுனால. நமக்கு வந்து உடம்புல நீர்ச்சத்து குறையுது அ வெயில்ல போனா ம் இந்த. அம்மம் சின்னம்மம் பெரியம்மம் அந்த மாதிரிலா போடுதில்ல பின்ன அதெல்லாம் வந்துருச்சுனா அதுக்கு ஒரு பதினஞ்சு இருவது நாள் ஆதுல்ல உடம்புல வந்து ஆறு மாசத்துக்கிட்ட போகாது அப்படிங்கறாங்க அதுக்கு நம்ம வந்து இந்த மாரி இருக்கனு
கண்டிப்பா இந்த டைம்ல வந்துட்டு வெளியில போடுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கனும கோனா எனக் தெரிஞ்சு சில டைம் இப்ப முன்னாடில்லா பாத்தீங்கன்னா இந்த அக்னி நட்ஷத்திரோ முடியப்போற டைம்ல வெயில் கம்மியாயிடு இல்லங்களா இப்ப ஆனா பாருங்க அக்னிநட்ஷ த்திரம் முடிய போது ஆனா வெயில் வந்து அதோட தாக்கம் குறையவே இல்ல பாருங்க.
கண்டிப்பா நீங்க சொன்ன மானிக்கு அக்னிநச்சத்திரம் முடிய போகுதில்ல முடிஞ்சிருச்சு நேத்திக்கி இருவத்தி எட்டுல முடிஞ்சிருச்சு அக்னி நச்சத்திரோ ஆனா வெயிலோட தாக்கோ வந்து அதே மாதிரி தா இருக்கு. சோ இந்த டைம்ல எப்டி பசங்களுக்கு ஸ்கூல் ஓபன் பண்றாங்க நாலு நாள்ல எப்டி நினச் ஆ ஜூன் ஒன்னுதா ஸ்கூல் ஓபன் பண்றேன் சொன்னாங்க ஆனா எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க ஒரு ஃபோர் டேஸ் வந்து எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க.
ஆமா சிஸ்டர் ஃபோர் ஃபோர் ஓபன் பண்றாங்கன் நினைக்கிறே நாலாந்தேதி ஜூன்
ஆமா ஆமா ஆமா.
ச நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்கூல் வந்து இன்னு ஒரு டென் டேஸ்சு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? லீவு இல்ல ஓபன் பண்ணிக்கலாமா ஸ்கூல்?
கண்டிப்பா கண்டிப்பா மெஸ் ம் ம்
திருவே இப்பதா ஒரு பத்து நாள் வந்துட்டு விடுமுறைன்னு குடுத்துருந்தா நல்லா இருக்குன் நெனைக்கிறே ஏன்னா ரொம்ப வெயில். தாக்கம் வந்து குறயவே இல்ல நம்மளாலே மேனேஜ் பண்ண முடியல ஸ்கூல்ல பசங்க எப்டி பண்ண போறாங்கன் தெர்ல.
எப்டின்னா விடுமுறை குடுக்குது பத்தி பிரச்சன கிடையாது அவங்க போசன்ஸ் ஃபுல்லாவே எப்டின்னா ஃபாஸ்ட்டா கவர் பண்ணுவாங்க அது பிள்ளைங்களால மேனேஜ் பண்ண முடியாதுல்ல அதுக்கு வந்துக் அவங்க என்ன பண்றாங்க மார்னிங் போறாங்க ஈவினிங் தானே வராங்க அப்படின் இருக்கும் போது ஸ்கூல்ல தா இருப்பாங்க. வெளியில வந்து விளையாட மாட்டாங்கள்ல
ம் கண்டிப்பா சோ அதனால நேரத்த வந்து சேவ் பண்ணிக்கலா போஷன ஆ இனா இப்டி கூட பண்லா சிஸ்டர் கொழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்கு மட்டு ஸ்கூல் கொஞ்ச லேட்டா தெறந்துட்டு ஒரு சிக்ஸ்த்தில இருந்து அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து
கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க உங்களோட பேசனதுக்கு ரொம்ப நன்றி அ நெறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டே ஓகே தேங்க்யூ